ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க என்ன பண்றீங்க
அ நா சும்மா தாங்க இருக்கே ப்ளே பண்ணிட்டுருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ம் நானு சும்மாதாங்க சாப்டாச்சுங்ளா
ஆ சாப்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
ம் நா சாப்டாச்சுங்க
ஓகே ஓகேங்க என்ன பண்ணாங்க வீட்ல ஸ்பெஷல் என்ன இன்னக்கி
இன்னக்கி சாம்பார் ரசம் பொறியலுங்க
ஓகே ஓகேங்க ஃப்ரைடேங்கிறனாலயா இங்கே வந்துட்டு இன்னைக்கி ஒன்லி இன்னக்கி இன்னை இன்னக்கி ஒரு தக்காளி கொழம்பு வச்சு ரசோ வச்சுட்டேங்க நானு
ம் சேரிங்க
சேரிங்க என்ன என்ன கொழம்புங்க என்ன காய்கறி போட்டு வச்சீங்க
இன்னு சாப்பிலைங்க அது ஃபிரைடேங்காட்டி கோயிலுக்கு போய்ட்டு இப்பதா வந்தேங்களா இனிமேல் தா சாப்பிடனுங்க
ஓ ரொம்ப பக்திங்களோ நீங்க
இல்லைங்க இன்னைக்கி ஃப்ரைடேங்க காட்டி அது எப்போ போறதாங்க ரெகுலரா சிவன் கோயிலுக்கு போவோ இப்பதாங்க போயிட்டு வந்தோ
ஓகே ஓகேங்க சனிக்கெழம சிவன் கோயிலுங்களா
ஏ ஆமாங்க நாங்க ரெகுலரா போவோ
ஓகே ஓகேங்க
நீங்க இன்னைக்கி எங்கேயு போலைங்களா
ஆ இன்னக்கி ஈவினிங் தாங்க கோயிலுக்கு போலன்னனு ஒரு ஐடியாவில இருக்கோ பாக்கலாம் பட் பாக்கலா பட் வீட்ல என்ன சொல்றாங்கன்னு தெரில அவுங்க என்னனு கேட்டுட்டு தா போகணு
ம் சேரிங்க
செரி நீங்க ஃபேமிலியா போனீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்களா
இல்ல இல்ல ஃபேமிலியா தாங்க நானு அம்மா அப்பா எல்லா போனோங்க
ஓகே ஓகேங்க
ஒரு வேண்டுதல் ஒன்னு இருந்துச்சுங்களா கல்யானோ ஆகாம இருந்துச்சு அதுக்கு ஒரு பதினெட்டு வாரோ போனோம்னா கல்யானோ ஆயிடுனு சொன்னாங்க அதுங்காட்டி தா செரி போலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேங்க
ஓகேங்க யாருக்குங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகுறதுக்குங்களா
ஆ ஆமா எனக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு தாங்க
ஓகே ஓகேங்க எந்த கோவிலுங்க
இது சிவன் கோயிலுங்க
ஓகேங்க சக்தி வாய்ந்த கோயிலுங்களா
ஆ சத்திவாய்ந்த கோயிலுங்க வெளியூர்லேருந்துல்லா இங்க வருவாங்க
ஓகே ஓகேங்க அப்பா போனோம்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த மாரி சொன்னோம்னா அவங்களுக்குக்கும் மேரேஜ் ஆகாதவங்களுக்குலா ஆகுங்களா
என்ன ஆமாங்க சில பேர்த்து நம்பிக்கங்க ஆனா நறைய பேர்த்துக்கு ஆயிருக்கு
ஓகேங்க ஓகே எனக்கு கூட வந்து ஒரு ரிலேட்டிவ்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவுங்களுக்கு இன்னு கொஞ்ச நாளா மேரேஜ் ஆகலன்னு சொன்னாங் க அதா சேரி நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா அவுங்களுக்கு அத ரெஃபர் பண்ணலான்ட்டுங்க
நா உங்களுக்கு சொல்றேங்க
ஓகே ஓகேங்க அது பழமை வாய்ந்த கோயிலுங்கள இல்ல ரீசனபிளா இருக் க்கறதா இப்பதா கட்டுனாங்களா
இல்ல இல்லங்க பழமை வாய்ந்த கோயிலுங்க
ஓகே ஓகேங்க
ட்ராவல்லா எதாச்சு போய்ருக்கிங்களா
ஆ டிராவல் அதிகோ மோஸ்ட்லி கோவில் திருப்பதி சமயபுரம் அந்த மாரி பழனி பழனி இன்னு போனதுல்லங்க அந்த மாரி சின்ன சின்ன டெம்புள்லா விசிட்
என்னங்க பழனி போனதுல்லைங்க பழனிக்குலா போவேணுங்க ஒரு டைம் ஆச்சு வாழ்க்கையில நீங்க பழனி முருகர பாக் காம இருக்கீங்க
எங்க போலான்னு பாக்குறங்க ஃபேமிலியா பிளான் பண்றோ ஒருத்தருக்கு லீவ் இருக்கு ஒருத்தரு லீவ் இல்லங்க எங்கங்க வரதுக்கு கொஞ்சோ யோசிக்கிறாங்க
இல்லங்க அது இம்பார்ட்டரான ப பழனி மலை முருகன பாக்கணுங்க
ஓகே நீங்கல்லா போயிருக்கீங்களா
நாலா அது ஒரு ஒரு நாப்பது அம்பது டைம் போயிருப்பேங்க
ஓகே ஓகே அந்தளவுக்கு உங்களுக்கு முருகன் மேல முருகன புடிக்குங்களா
ம் முருகர புடிக்குங்களா முருகர ரொம்ப புடிக்குங்க
ஓகே ஓகேங்க நிறையா பேர்த்துக்கு ஆனா முருகன புடிக்குன்னு தாங்க சொல்லிட்டு இருக்காங்க
அவரு அவர பிடிக்காதவங்க யாருங்க இருப்பா
கரெக்டடு தா கரக்ட்டுஸதா அவருக்கு ரெண்டு ஒய்ஃபு வள்ளி தெய்வான ஒண்ணு
ஆமாங்க
சேரி சரி வேற எந்தெந்த கோயிலுக்குல்லா நீங்க போயிருக்கீங்க
நா மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போயிருக்கேங்க
ஓகே ஓகேங்க
அப்பறௌ பெருசா எந்த கோயிலுக்கு போ நம்ம போனது இல்லங்க உள்ளூர் கோயிலுக்கு மட்டு தாங்க
ஃபேமிலியா போவீங்களா இல்ல நீங்க சோலோ ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்களா
இதுலா சோலோ ட்ரிப்புங்க ட்ரிப்புங்க இப்பங் கூட ரீசெண்டா பத் திங்னா இது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலு கூட போயிட்டு வந்தாங்க பைக்ல ஏதாவது தனியா ஸ்லோ சோலோவா தா போனே
ஓகே ஓகே எங்க லங்க மோஸ்ட்லி ஓகே ஓகாலஞ வந்த வ்ஃபேம் ஃபேமிலி ஃபேமிலியாக ட்ரிப் போனா கோவிலுக்குலா நல்லருக்குமேங்க பைக் ல்லாஐ தனியா போலா நீங்க
இல்லங்க அது அவ்வளோ டிரவல்லா வீட்ல முடியாதுங்க அதுக்காட்டி தா டவ் னப்கான்டிதானனனல நானே அப்டியே ஹ்ழ்வ்ல்பைக் எடுத்துட்டே பொறுமையா அப்டியே போயிட்டு வந்துருவேங்க
ஓகேங்க லாங்லா செட் ஆகாதுங்களா வீட்ல பெரியவங்களுக்கு
இல்ல ஆமாங்க எல்லா மூட்டு வலிலாருக்கு
ஓகே மூட்டு வலிக்கு தா ஆரூ ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்ட பாக்க வேண்டி தானங்க நிறைய எவ்ளோவு இது நெறைய ஆடெல்லா வருது
இந்தாங்க எல்லாமே எலும்புலா தேய்மானம் ஆயிச்சுங்க
ஓகே ஓகே ஒரு ஃபாட்டிப்ளஸ் ஏஜ் ஆனாலே எல்லா பெய்னு வருதுன்னு சொல்றாங்கங்க
இப்ப டுவெண்டி ஃபைவ்கக்கு மேலயே எல்லாத்துக்கு வந்துடுதுங்க ஃபார்டிஃபைக்கு மேல வர வேண்டியதுல்லா ட்வெண்டி ஃபைவ்க்கு மேலயே வந்துருதுங்க
ஆமாங்க இப்ப அப்ப அந்த காலத்து ஃபுட்டு சாப்ட்டவுங்களா கொஞ்சோ ஹெல்தியா இருக்காங்க இப்ப இருக்குற ஃபுட்டெல்லா எங்கங்க நல்லா இருக்கு எல்லாமே மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட்டு தா நெறைய கெமிக்கல்ஸு அது தாங்க ப்ரொடைட் இது பண்றாங்க
ஆமா ஆமாங்க
ஆ ஆ ஆ உங்களுக்கு எந்த மாரி ஃபுட்டெல்லா ரொம்ப புடிக்குங்க
எனக்கு நேச்சுரல் ஃபுட்டு தாங்க
நேச்சுரல் மீன்ஸ் இந்த மில்லட் சம்பந்தப்பட்டதுங்களா இல்ல எந்த மாரி வீட்
ஆ அது மாரிதாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா வெளி ஐட்டம் கடையில வாங்கி ஹோட்டல் ஐட்டம் அதெல்லா எதுவுமே சாப்புட்றது இல்லைங்க ஒன்லி வீட்ல செய்றது குக் பண்றது மட்டுந்தாங்க அம்மா கையில எது செஞ்சாலும் சாப்டுவங்க
ஓகே ஒகே அம்மாவோட ஃபுட்டு தா ஆல்வேஸ் ஹெல்தின் சொல்றாங்கல்ல
ஆ ஆமாங்க ஒரு டூ மந்த் பக்கங் கூட ரூம்லங் கூட இருந்து வேலைக்கு போயிட்டு இருந்தோ அதா ரூம்ல இருந்தே கடையில சாப்புட்றதெல்லா செட் ஆகாம வெயிட் லாஸ் ஆகி ஒரு பிம்பிள்ஸ்ல்லா வந்து த ஓ ஹெல்துகே செட் ஆகலைங்க வீட்ல வந்து எப்ப சாப்புட ஆரமிச்சனோ அப்ப இருந்து சேஞ் ஆகுறது அப்டடியே நானு பாத்தேங்க
ஓகே ஓகேங்க அம்மா செய்றதுல உங்களுக்கு எந்த டிஷ்ங்க ரொம்ப புடிக்கும்
அம்மா செய்றதுல பாத்தீங்கன்னா உருளக்கெழங்கு ஆட்டி வச்ச கொழம்பு இருக்குங்க அது ரொம்ப புடிக்குங்க எனக்கு அம்மா வைக்கிறது மோஸ்ட்லி எல்லாமே புடிக்குங்க எனக்கு என்ன புடிக்குமோ அதாங்க பாத்து பாத்து செய்வாங்க அம்மானாலே அப்டிதாங்க
ஓகேங்க அம்மா செய்ற ரெசிபி ஏதாச்சு ஒன்னு சொல்லுங்க பாக்கலா நா நானும் வேணா ட்ரை பண்ணி பாக்கற
இல்லைங்க அம்மாட்ட ஒரு நாள் நா சொல்றங்க அவுங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லாட்டி நா கேட்டே சொல்றங்க ஆனா அது மாரி ரெசிபில்லா எப்டி செய்றது என்ன எப்டி செய்றது அதெல்லா கேட்டதில்லைங்க இது வரைக்கு இது மாரி ஒய்ஃப்ன்னு எனக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவுங்களுக்காக நா வேணா செஞ்சு க்த்தறக்காக நா அம்மாட்ட வேணா கேட்டும் கூட செய்வேங்க ஃபியூச்சர்ல
ஓகே உங்களுக்கு நான்வெஜ்ல்லா பிடிக்குங்களா இல்ல வெஜ்ஜுங்களா நீங்க
இல்லைங்க ஆல்மோஸ்ட் ரெண்டுமே தாங்க
ஓகே ஓகேங்க நான்வெஜ்லா சாப்டுவீங்களா நா வெஜ்ஜு தாங்க எங்க ஃபேமிலில வெஜ்ஜுங்க பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நாங்க நான்வெஜ்லா கொஞ்சோ சிக்கன் கிரேவி அந்த மாரிலா கொஞ்சோ சாப்ட்டு லைக் பண்ணிட்டேங்க மத்
மட்டன் மட்டன்ல்லா சாப்ட்டது இல்லங்க நாட்டுக்கோழி மீன் அது மாரில்லா
நாட்டுக்கோழி சாப்டும்போது கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சி பட் இந்த டேஸ்ட்ட விட அந்த டேஸ்ட்
இப்டி நீங்களே குக் பண்ணி சாப்ட்டுருக்கீங்களா எப்பாச்சி
இல்லைங்க நாங்க இன்னு குக்அ வீட்டுல வீட்ல வந்து குக் பண்றதுக்கு அலோ இல்லைங்க நாங்க வெளிய ஹோட் டல் போய் சாப்ட்டாதாங்க உண்டு
ஹோட்டல்ல போய் தா சாப்டுவீங்களா
ஆமாங்க வீட்ல வந்து குக் பண்றதுக்குல்லா அம்மா விட மாட்டாங்க அம்மா வந்து ப்யூர் வெஜ்ஜுங்ளா ஆ ஆமாங்க அம்மா அப்பயில இருந்தே வெஜ்ஜு ஒன்லி வீட்ல வந்து எஃகு மட்டுதா ஆம்லேட் ஆஃப்பாயில் பாயில் பண்ணி குடுப்பாங்க தவிர நான்வெஜில்லா செஞ்சதே இல்ல கடையில வாங்கிட்டு வந்து வேணா நாங்க ஃபேமிலியா சாப்டுவோ அம்மாவ தவர
ஆ இப்பல்லா பா இருக்கவங்களல்ல பாக்கவே முல்லேங்க இது மாரிலா வெஜிடேரியன்ல்ல இப்பதா நா ஒங்
ஆமாங்க இப்பல்லா ஒரு ஐயரு கூட எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பறாங்கதா கோயில்ல பட கோவில்ல சாமி கும்பறவங்க கூட வெஜிடேரியன் சப் சே நான்வெஜ் சாப்பறாங்க
ம் சேரிங்க அப்பறங்க
அப்றோ இல்லங்க மழ வர மாரி கிளைமேட் இருக்கு அங்க மழைங்கிளா
இங்க வெயில் தாங்க அடிக்கிது போயிலா வாங்க கெணத்துல ஒரு குளியல குளிச்சாதாங்க நல்லா இருக்கும்
ஓ உங்களுக்கு நீச்சல்ல்லா தெரியுங்ளா
நீச்சல்ல பல டைப் தெரியுங்க எனக்கு
ஓகே ஓகே பாத்துங்க ஓக் உங்க ஊர்ல கெணறுல்லா நறையா இருக்குங்கிளா
ஆ எங்க காட்லயே ஒரு கெணறு இருக்குங்க
ஓ செரி சேரி காடல்லா இருக்குங்கிளா உங்களுக்கு
அதா சொன்ன இல்லங்க ஒ ஒன்னு ஒரு ஏக்கர் ரட்ட மா அளவா இருக்குதுன்னு
ஓகே அப்ப தென்ன மரலாம் நெறியா உங்களுக்கு தேங்காலா நீங்க சேல் பண்ணுவீங்க அப்ப
இல்லங்க தென்னமரம் கண்ணுதாங்க எல்லாமே இருக்குது தென்ன மரம்ல இன்னு எதுமே இல்லைங்க
ஓகே ஓகேங்க இப்பதா தேங்காலா ரொம்ப ரேட்டா ஆச்சிங்கிளே நீங்கலா தேங்கா எப்டி குடுப்பீங்க
இல்லங்க தேங்கா நாங்க வாங்கி எண்ணைக்கு ஆட்டி வக்கிறக்காக அந்த அது மாரி தாங்க வாங்கிட்டுருக்கோம்
ஓகே ஓகே எங்க ஊர் தேங்கா எல்லா ப்ரொவைட் பண்ணுவீங்கிளா
ஆ தேங்கா எல்லாம் புரவைட் பண்லாங்க
ஓகே ஓகேங்க
ம்
அதா தேங்கா எண்ண செக்கு போட்டு ஆட்றனாலதா ஹெல்தி இப்ப தேங்கா எண்ணைலே பாத்தீங்கனா நெறையா பேரு இப்ப குக்கிங்கு ஸ்டாட் பண்ணிட்டாங்க சமையல் எண்ணையோடு தேங்கா எண்ணை
கேரளால எல்லாம் எப்பவுமே பாத்தீங்கனா தேங்கா எண்ணையில தாங்க குக்கிங்கே பண்ணுவாங்க நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்பதா ஈஃபன் ஆயில் பாம் ஆயில் அது இதுன்னு வந்துட்டு இருக்கு ஆனா தேங்க எண்ணையில பண்றதாங்க ஹெல்த்தியே அதே கடல் எண்ணையில அதோட ஹெல்த்தி அது மாரி நீங்க சூஸ் பண்ணங்கின்னா உங்களுக்கு ஹெல்த்து நல்லா இருக்கும்
பட் தேங்கா எண்ணையில வந்து நம்ம குக் பண்றது சடன்லி குக் பண்ணி சாப்படம்போது டேஸ்ட்டு நமக்கு ஒத்து வராது சொல்லுவாங்க
ஸ்டாடிங்கே அப்டிதாங்க இருக்கும் போவ போவ உங்களுக்கு பாத்தீன்னா செட் ஆயிருங்க செட் ஆயிருச்சின்னா உங்களுக்கு தேங்கா எண்ணைய விட்டுட்டு வேற என்ன எண்ண ஊத்தனாலும் உங்களுக்கு அந்த பிளேவர் உங்களுக்கு புடிக்காம போயிடும்
ஓகே ஒங்க வீட்ல தேங்கா எண்ணதா குக் பண்ணுவீங்ளா இல்ல வேற
நாங்க கடல் எண்ண கடல் எண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க
ஓகே கடல் எண்ண ஹெல்த்துக்கு நல்லதுங்கிளே எல்லா ஸ்கீம் இருந்து சுகர் பிரஷர்லாம் இருக்குங்க அவங்களா யூஸ் பண்ணலாங்களா இந்த எண்ண
ண்டோ நல்லதாங்க நம்ம எந்த எண்ணயா இருந்தாலு நம்ம குவான்டிட்டி எவ்ளோ நம்ம யூஸ் பண்றோம் அத பொறுத்து தா உங்களுக்கு ஹெல்த்து பெனிபிட்டே இருக்குது உங்களுக்கு
ஆமாங்க ஏனா ரொம்ப ஆயில் வந்து சேக்க கூடாது ஆயில் ரொம்ப அதிகமா
மீடியமா வச்சிக்கனும் ம்
ஓகே ஓகேங்க
எண்ண இருக்குதுன் ஊத்தி ஃபுல்லாமு சமைக்க கூடாது என்ன இல்லைன் சொல்லிட்டு அளவோ கட்டு மீடியமா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு
அதா அதாங்க
ம்
நெறையா ஹெல்த் ஹெல்தி டிப்ஸ்லா உங்களுக்கு தெரியும் போலங்க ஹெல்த நல்லா பா பாதுகாப்பீங்ளோ
இல்லங்க ரீசண்டா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கதுங்க அப்பதா எனக்கு எனக்கு மேலயே ஒரு கேர் வந்ச்சுங்க நம்ம ஏ இப்டி ஃபுட்ட எடுத்துட் இருக்கோன் சொல்லிட்டு அப்பதா நம்ம என்னென்ன சாப்பிட்ணு எப்படி சாப்பிட்ணு அது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அது அதுக்கப்புறந்தாங்க சாப்பிட ஆரம்பிச்சே அப்பதா புரிஞ்ச்சு இவ்வளோ ஆயில்ல எவ்ளோ இது இருக்குதுன்னு
ஓகே ஓகேங்க ஓகே ஜிம்முக்குன்னா ரொம்ப ஜிம்முக்குல்லா அதிகோ போவீங்ளோ ஜிம்முக்கு போறதெல்லா புடிக்குங்ளோ
ஏ ஜிம்முக்கு போறதுலா ரொம்ப புடிக்குங்க மேரேஜ் ஆனதுல இருந்து நா போறது இல்லைங்க
ஓகே ஓகேங்க ஏங்க ஒர்க் ப்ரஷரா இல்ல வீட்ல ஒர்க்குங்ளா உங்ளுக்கு
வீட்ல ஒர்க்குங்க ஃபுல்லா
ஓகே ஓகேங்க அப்டி நல்லா வேல செய்வீங்ளோ வொய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்ளோ
அ ஆமாங்க ஃபுல்லா பண்ணுவே
ஓகே ஓகேங்க ஒர்க்குக்லா போயிட்ருக்கீங்ளா போயிட்டு வந்துதா பார்ட் டைம் ஜாப் பண்றே சொன்னீங்க வீட்லயே
ஆமாங்க அதுலா போயிட்டு வந்துதாங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்ருக்கே
ஓகே அப்ப ஆல்வேஸ் நீங்க பிஸியாதா இருப்பீங்க போல அப்பறோ ஃபேமலிக்கு பேபி்ஸ்குள்ள எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்குளுக் கொழந்த இருக்குங்ளா
ஆ கொழந்த இருக்குங்க ஒன்ற வயிசு
ஓகே ஓகேங்க வெளியல்லா கூட்டிட்டு போவீங்ளா ஒய்ஃபு கொழந்தையெல்லா
ஆ வெளியெல்லா கூட்டிட்டு போயிட்டு தாங்க வருவே
நீங்க ரீசெண்ட்டா எங்கங்க லாஸ்ட்டா நீங்க போன ட்ரிப்பு எதாச்சு மெமரிஸ் இருக்குங்ளா உங்களுக்கு
லாஸ்ட்டா போனது திருப்பதி போனன் நெனைக்கிறேங்க
ஓகே ஓகேங்க திருப்பதி எப்பயுமே கூட்டமாதா இருக்கும் போலைங்க
ஆமாங்க திருப்பதியில ஃபுல்லா கூட்டமாதா இருக்கு நீங்க முன்னாடியே புக் பண்ணிட்டு போனீங்ன்னா உங்களுக்கு கரக்டா இருக்கு போய் பாத்துட்டு வந்துர்லா
ஓகே ஓகே நீ இப்ப கொஞ்ச நாள் பாருங்க சிலிண்டர் டிமாண்டுல கூட திருப்பதில பாருங்க லட்டு கூட கெடைக்கலேன்னாங்க உங்களுக்குலா லட்டெல்லா கெடச் சுதுங்ளா ஓகே ஓகேங்க
செரிங்க உங்க கூட பேசுனது மிக்க நன்றிங்க மறுபடியு டைம் கெடச்சா பேசலாங்க
ஆ ஓகேங்க தேங்க்யூங்க
தேங்க்
ஆம்